மேட
சொல்லுங்க என்ன பண்றீங்க தூங்கலையா
இனிமேதா தூங்கணு கால்ல வெள்ளன்ன வேற எந்திரிக்கெணு
அப்பறொ ஆ அவிங்கெல்லா தூங்கிட்டாய்ங்க
சேரி ஆ படுக்க போறோ
ம் இப்ப மணி எத்தன மணி பதினொன்னு ஆவப்போது இனிமே படுக்க போறோன் எப்ப எந்திரிக்கறது
எந்திரிக்கணு சீக்கர எந்திரி இருக்கணு ஆறு மணிக்கு வேல இருந்தது ரொம்ப வீட்டுல வேல பெண்டு கலருது.
பாவமாதான் இருக்குது என்ன ஃபேமிலில எல்லாரு நல்லா இருக்காங்களா.
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்றாங்க.
ம் மகளுக்கு பர்த்டேவன்னைக்கி.
அம்மா பர்டே. முடிஞ்சு.
உஹம். செரி செரி விஸ் பண்ணேன்னு சொல்லு.
கண்டிப்பா கண்டிப்பா உம்.
அப்புறோ என்ன சாப்பாடு சாப் ட்டீங்களா.
சாப்பிட்டாச்சு இன்னைக்கு தோச சட்னி மத்தியானம் சிக்கன் பிரியாணி.
சிக்கன் பிரியாணியா.
ஆமா பாப்பா பெர்ன்ஸ் எல்லா வந்து இருந்தாங்க
ஓ பர்டே பார்ட்டியா.
பார்ட்டி பர்ஸ்ட் டைமா கூப்பிட்டு இருக்கா அவ.
ஓ. பரவால்ல எங்க லா பார்டில்ல
சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க.
எனக்கு தா உடம்பு சரியில்லையே.
ஆமா எப்டி இருக்கு இப்போ உனக்கு.
கொஞ்ச பரவாயில்ல. ஆஹ டேப்லெட். ஸ்டாப் பண்ணா உடனே மறுபடியு முதுகு வலி வர்
ஆஹ்.
உம்.
அவ்ளோ இது பெயின் கில்லர் அது.
அதா இல்ல ஆக்சுவலா வந்து இது பெயின் க் கில்லர் கிடையாது சத்து டேப்லெட் தான். ஆனா வந்து டெய்லி போடலன்னா அந்த பெயின் வருது ப்ச் அந்த சத் கம்மிய ஆகுற மாரி அந்த பெயின் வருது என்னைக்காவது மறந்துட்டேன்னா வருது மூணு மாசம் தொடர்ந்து போட சொல்லி இருக்காங்க ம் சேர் பாக்லா
முடியுது கிளாஸ் எல்லா
கிளாஸு முடியு எனக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் குடுத்திருக்காய்ங்க அத வேற பண்ணணு சுத்தமா டைமே இல்ல இவிங்க ரெண்டு பேரையு இது பண்றதுலயே டைம் போயிருது முதுகு வலி பேக் பெயின் அதிகமா இருக்கிறதுனால சிஸ்டத்துல உக்காரவு முடிய மாட்டேங்குது படிக்கவே முடியல சொல்ல போனா ப்ராஜெக்ட் வேற பண்ணணு ப்ராஜெக்ட்டு பண்ணல ஐயோ எங் கிட்ட இதெல்லா கேட்டினா நா பொலம்பிட்டே இருப்பே
பொலம்பு பொலம்பு அதுக்குதான பேசுறதே
இன்னைக்கு ஃபுல்லா பொலம்பு வே அப்பப்ப அப்பப் ப உங்களகிட்டலா பொலம்பி பொலம்பி நா கொஞ்ச எ மனச தேத்
அவளதா வேற என்ன பண்ண முடியு நம்ம
வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகு
விட்டு போகும் அதுதா ஆமா
அதுக்காக கா க்கா பக்கானு சிரிச்சிராத வீட்ல இருக் க்றவங்ளா கெளம்பி வந்துர போறாக
சிரிப்பு வருது பதனொன்னு நைட் டு நைட் ஆயிருச்சேன்னு பாக்க வேண்டியதா இருக்கு
அ அதானே தெரியுது தெரியுது என்னடா அவ பிள்ள பவ்யமா பேசுதே அப்டின் பாத்தே சேரி சேரி என்ன அவங்களுக்கு கால்லா எப்படி இருக்கு பரவால்லையா
காலு இருக்குடி வலி வலி இருக்கு அஹ ஆமா கொஞ்சோ அந்த வாக்கர வச்சுட் நடந்து. ஆமாண்ணி. போயிட்டு வந்தோம் போயிட்டு அந்த இது பேண்டேஜ் மாரி போட்டுருந்தாங்க. அதெல்லா எடுத்துட்டுட்டு டிரேஸ் கிலீன் பண்ணிவிட்டாங்க.
உம். காலு ஊனி நடக்குறாங்களா.
ஆஹ ஊன்ன எல்லா செய்யறாங்க ஆனா மடங்க மாட்டிது காலு.
மடக்க முடியலையா மடக்க கூடாது சொல்லிருக்காங்களா.
அதனால மடக்க முடியல.
வலிக்கிது உம் உம். ம் உம் பாத்ரூம் போகதா ரொம்ப சி சிரம்மா இருக்.
ஆமா அதுதா சிரமோ தான் வேற என்ன பண்றது. போய்தான் ஆகணும்.
ச்சார்ல உக். உக்கார்ல.
ஆஹ சேர்ல ல்லா உட்காருறாங்க சேர்ல உட்காரற அளவுக்கு மடக். முடியுது அதுக்கப்றோம் இந்த நடக்கும் போது மடக்கும்ல. படியில இறங்கும் போது. வைக்கும் போதெல்லாம்
ஆஹ அது ஆஹ அது ஒரு கால் பேலன்ஸ். பண்ணி இறங்குறனால.
மா. நல்ல வேல ரெண்டு காலு பண்ணல.
அ ரெண்டு கால்லா ரொம்ப சிரமோ உங்களால தாங்க முடியாது.
அதோட உம். இது எங்க வீட்.
அவுங்க மாமியாருக்கு ரெண்டு காலு தானே பண்ணாங்க
அது வந்துட்டு அதான் அதான் சொன்னா சொன்னா சொன்னா அவளு
ஆனா இதுவும் அதுவும் வேற வேற ஆப்ரேஷனா
ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா அவ்ங்களுக்கு ரெண்டு கள் பண்ணி அவுங்க க்யூர் ஆயிட்டாங்க இத்தனைக் அந்த வாக்கர்லா இல்லாமதா நடந்துருக்காங்க
ம் ஆனா ஒவ்வொருத்தருக்கு பாடி
ஆ அத பொறுத்து இருக்கில்ல ஆமா
என்னா ஏ என்ன நைட்டி போட்ரு க்காங்ளோ
ஆமா ஆமா
செரி செரி
ம் இது வரைக்கு போட்டதே இல்ல இதா ஃபஸ்ட் டைம்
அதா அந்த மாரி ஆளுக இப்டிதா போட்றாங்க எங்கத்தையு அந்த மாரி தா கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிர் ங்காங்க அப்ப மட்டு நைட்டி போட்டாங்க
ம் அதுதா உங்களு க்லா சேல கட்லேன்னா ஒரு மா
அதா ஃபுல்லண் ஃபுல் சேரிலயே இருக்காங்க அவ்ங்கல்லா நானே அதா சொல்லுவே வேர்த்து ஊத்துது வெயிலு வெக்க அப்டி இருக்கு கொஞ்சமாவ்து நைட்டி போட்டுட்டு தூங்குனா என்ன னா ஆஹ மாட்டேன்றுவாங்க
நமக்குல்லா அதா ஃப்ரீ உங்களுக்கு அப்டி இல்ல
செரி பாத்து க்கோ நல்லா பாத்துக்கோ ஒடம்பு சரியாகட்டு நல்லா இப்ப அடுத்த கால்னா அது எ ப்ப பண்ணனு எதாது சொன்னாங்களா
அது அது நம்ம இஷ்டந்தா மூணு மாசமோ இல்ல அடுத்த வாரமோ
ஆக்சுவலா என்ன பண்ணுச்சு எ போய் காண்
முட்டி வலி முட்டி வலி நடக் ப்பவே முடில எக்ஸ்ரே எடுத்து பாத்து ஜவ்வு போந்துர்ச்சு சுத்தமா இல்ல அதனால ரெண்டு கால் மே பண்ணனுன்டாங்க ஆனா ஃபஸ்ட்டு ரெண்டு காலும் பண் ந்த மாறி தா பிளானு
உம்
அம்மா அப்புறோ தா வேண்டாம் அப்படின்ட்டு ஒண்ணொ ன்னா பண்ணுக அப்டின்ட்டு
சரி செக்கப்பு பண்ணது ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ல செ
ஆமா ரெண்டு மூணு எடத்துல பண்ணோ ரெண்டெடத்லயுமே பண்ணணு தா சொல்ட்டாங்க அந்த ஆயுர்வேதிக் லா போனாங் வல்லா எய்மே பண்ணணுன்ட்டாங்க அப்புறந்தா சரின்ட்டு ஸ்டாட்டே பண்ணோ
இங்க இங்க தம்பிதா ஹாஸ்பிட்டல்ல பயங்கற பிரச்சன ஆயிடுச்சு
ஏ என்னாச்சு ஏதோ கேள்வி பட்ட மாறி எந்த ஹாஸ்பிடல்
ஆமா இங்கதா இருக்கு அங்க இது ஏதோ ஆ ஒரு பைய வந்து உம் அந்த யூரின் பாத்துல ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க
ம் சரி
அது என்ன அந்த சுண்ணத்து பண்ணுவாங்கல்ல
ஆமா ஆமா
பண்ணி இருந்திருப்பாங்க பாத் தா ஒழுங்கா பண்ணல போல அவைங்க சின்ன பையன் தான அஞ்சு வயசோ தா என்ம்மோ தா ஆயிருக் கு போல
ஆஹ்
சின்ன பையனுக்கு பண்ணிருக்கானுங்க பாத் தா ஒரு மாரி பிளாக்கா மாறிட்டே இருந்துச்சா என்னன்னு போய் கேட்டதுக்கு ஒன்னு இல்ல அது சரியாயிரும் சரியாயிரும்னே சொல்லிருந்திருக்காய்ங்க கடைசில பாத் அ அஹ் என்னமோ மெரட்டி என்னமொனோ பண்ணி ஆஹ் இது மதுரைக்குலா போ கூடாது அத் அது இதுன்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த பாட் டே எடுக்கிற மாரி அயிருச்சு
அய்யோ
பிளாக்காகி அ அது அழுகி போன
அப்டி என்ன பண்ணாய்ங்க
என்னமோ பண்ணிட்டானுங்க மதுரைகெல்லா போக்கூடாது அது இதுன்னு சொல்லி மெரட்டியிருக்கானுங்க அந்த டாக்டர ஹாஸ் ஆஹ் புடிச்சுட்டாங்க போலீஸ்
அடப்பாவிங்களா
பாவம் அந்த பையனுக் இது அய் இனிமே ஆய்ஸ் ஃபுல்லா அவென் டியூப் போட்டே இருக்கணுமா
ச்சி எப்டிலாம் ஏமாத்துறாங்க பாறே என்னென்ன பண்றாய்ங்க
மேல நறைய கம்ப்ளைண்ட் வந்துட்
அப்டியா அய்யோ
அஹ கடைசியில புடிச்சு போட்டானுங்க
சி இந்த வயசுலே இப்டி ஆயிடுச்சு பாரே அவனுக்
அதுதா பாவோ சின்ன பையன் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது டியூப்போடயேதா எப் எப்பயுமே இருக்கணுமா
எல்லாமே அதானே உனக்கு
அதா சேரி பாப் போ நம்ம என்ன பண்ண முடியும் அதா ஹாஸ்பிட்டல் போகவே பயமா இரு சொல்ட்டு இருந்தா நல்லபடியா ஹாஸ்பிடல் போயட்டு வீடு திரும்னாலே அது பெரிய செய்லாமாறிருச்சு
நாங்க இந்த ந்த அ தெரிஞ்ச டாக்டர் வெச்சுதா போனோ அதுனால கொஞ்ச தைரியமா போயிட்டோ
அதா அது தெரிஞ்சவங்க நல்ல விஷ சாரிச்சு நல்ல ஹாஸ்பிட்டலா போணு காச பாக்க கூடாது என்னிக்க ட்டா நா அதா சொல்லுவே காசப் பாக்கக்கூடாது இருந்தாலு அவிங்க காசு நெறைய தா வாங்குறா
ஓஹோ தம்பிதானு ம்ஹு
சேரி
சேரி ம் சேரி உம்
செர் பாப்போ நீ பாத்துக்கோ நா அப்பறமா பேசறே
செரி ஓகே ம் ம் வெக்கவா ஆ பாய் பாய் ம்